வணக்கம் தோழி
வணக்கம் தோழா
சாப்ட்டீங்களா
சாப்டே தோழா நீங்க
ஆ சாப்ட்டேன் தோழி என்ன சாப்ட்டீங்க எ
மீன்கொழம்பு வெக்கட்டுமா கேளு மீன் கொழம்பு வெக்க தெரியுமா
அலோ இல்ல எனக்கு மீன் கொழம்பு வெக்கறதுக்கு டிஷ்ஷு சொன்னா கூட நல்லதுதா
சொல்லீருவோ
சொல்லுங்க ஆ இன்னம் அப்ரோந்தோழி
மொதல்ல பஸ்ட்டு சின்ன வெங்காயத்த ஒரு நீங்க எவ்ளோ மீன் வா போடப் போறீங்கன்னு தெரில கொழம்புகுள்ள ஒரு அர கிலோ மீன் கிட்ட போட்டீங்னா ஒரு நூத்தம்பது சின்ன வெங்காயோ
அரை கிலோ மீன்லா எனக்கு பத்தாது தோழி
அப்டினா நீங்க ஒரு கிலோ மீன் போடுவீங்களா கொழம்புல
ஒரு ஆளு ரெண்டு கிலோ மீன் சாப்டுவோந் தோழி
ஓ நீங்க மீன் லவ்வரா ஓகே அப்புன்னா ஒண்ணு பண்ணுங்க ஒரு மேக்சிமம் ஒரு ஆ ஒரு கா கிலோல இருந்து ஒரு நானூறு சின்ன வெங்காயோ ஃபுல்லா சின்ன சின்னதா உருச்சுக்கங்க முழுசாவே முழுச்சுட்டு ஒரு நூறு நூத்தம்பது கிராம் பூண்டு உரிச்சுக்கங்க பச்ச மிளகா ஒரு இருவது இருவத்தஞ்சு கீறிக்கங்க கீறி கருகப்புள்ள நல்லா ஒரு
ஆ எனக்கு எனக்கு இங்க வந்து இப்போ ரெண்டு கிலோனா இப்போ ரெண்டு பேர் கூட சாப்ன்னு வச்கோங்களே ஏன்னா ரூம்ல இருக்கரோ அப்டிதா ஆக்குவோ நாங்க அது வே வேஸ்ட்டா போனு வேஸ்ட்டா போனா கூட பற ஏன்னா இன்னொரு வேலைக்கு நாங்க யூஸ் பண்ணிப்போ அதுக்காகதா சொல்றோ நா ஒரு ஆள்தா ரெண்டு கிலோ சாப்ட முடியாது அதாவது என்னன் இந்த ரெண்டு கிலோக்கு என்னென்ன ரெண்டு தக்காளி போடனுமா மூணு தக் காளி போண்ணுமா அது உங்களுக்கு தெரியு உங்களுக்கு தெரியு ஏன்னா பண்ணிருக்கீங்க டெய்லி அதனால நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாரி நாங்ளு இப்ப ரெண்டு தக்காளி போண்ணுமா மூணு தக்காளி போண்ணும அது எங்களுக்கு தெரியாது நீங்க சொன்னீங்கன்னா அது கரை அதுக்கு ஏத்த மாரி நாங்க போட்டொமா எங்களுக்கு அது அதுக்கேத்த கொழம்பு என்ன டேஸ்ட்லோ நீங்க செய்ற டிஸ் க்கு டேஸ்டுல வந்துரு அதுக்காண்டிதா நா உங்ககிட்ட சொல்ற
கண்டிப்பா தோழா அதுனால என்ன இருக்கு நா சொல்ற நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு அர கிலோ கூட எடுத்துக்கங்க வெங்காயோ சின்னவெங்காயோ அர கிலோ உருச்சுக்கங்க எரநூறு பூண்டு உருச்சுக்கங்க
நல்லது நல்லது ஆ
முப்பதுல இருந்து நாப்பது பச்ச மிளகா கீரிக்கனு கீறி கீறிட்டு கருவேப்புள உங்களுக்கு நல்லெண்ண வந்து நீங்க ரெண்டு கிலோ போட்டு மீன் கொழம்பு வைக்கிறீங்கன்னா நல்லெண்ணவந்து ஒரு வந்து ஒரு நானூறு நல்லெண்ண
நானூறு ஏா நல்லெண்ணயா
ஆமா நானுறு நல்லெண்ண நூறு வெளக்கெண்ண இருக்கணு
நாநூறுனா நாநூறு மில்லியா
அ நாநூறு மில்லி
ஆ நல்ல
அர லிட்டரு சொல்றோ இல்லயா அதுக்கு நூறு கம்மியா நீங்க என்ன பண்ணணுன்னா தாலிப்பு வடகம் இருந்துச்சுன்னா வெச்சுக்கோங்க இல்லன்னா வந்து கடுகு வெந்தய மட்டு போட்டுக்கணு அடுப்ப ப பத்த வெச்சுக்கங்க இப்ப நா சொல்றதுக்கு வந்து ஒரு கா கிலோ புளி நல்லா பெங்களூர் புளியா இருந்துச்சுன்னா நல்ல கா கிலோ புளி நல்லா ஊற வெச்சுக்கோங்க நல்லா சுடுதண்ணியில போட் நல்லா ஊற வெச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த புளிய நல்லா கரச்சிக்கங்க கரச்சிக்கிட்டு மெளகா தூளு மல்லி தூளு மஞ்சத்தூளு போட்டு ஆ உங்களுக்கு எவ்ளோ காரோ வேணுமோ கார வெச்சுக்கங்க ஏன்னா வந்து நா வந்து எல்லாமே வந்து மிக்சில அரச்சிருவே ஊற வெச்சு இப்போ ரெண்டு கிலோ நீங்க வாங்குறீங்க அப்டின்னா மிக்சி வெச்சிருக்கீங்கன்னா ஒரு கா கிலோ மெளகா வர மெளகா கா கிலோ வர மெளகா ஒரு நூறு வர கொத்தமல்லி இத வந்து ரெண்டையு வந்து பாத் தீங்கன்னா லேசா வானெலியில வெறு வானெலியில வருத்துருங்க வறுத்துட்டு தண்ணில ஊற வெச்சுட்டிங்கன்னா ஊறிடு ஊர்நொட்டி நீங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டா மிக்சில அரச்சிக்கங்க அந்த அரச்சது அதோட வந்து கொஞ்சோ மஞ்சத்தூளையு போட்டு நீங்க சேத்து அரச்சுக்கங்க தூள் மட்டு போட்டு அரைக்க போம்போது மட்டு மிக்சில போட்டு தூள்ளோட போட்டு அரச்சிகிட்டு நீங்க இந்த புளிக் கரைச்சல இதையு தி நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க புளிக்கரைச்சல்லையு இந்த பேஸ்ட் நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணி வெச்சுக்கோங்க வானிலையில ஊத் ஊத்திட்டு நானூறு எண்ண நல்லெண்ண ஊத்திட்டு நூறு வெளக்கென்ன ஊத்தணு மறந்துறாதீங்க ஊத்திட்டு கடுகு வெந்தயோ பொரிஞ்சோட்டி கருகப்புள்ள போட்டு நல்லா சுடங்கு அடங்கனவாட்டி பூண்டு பச்ச மொளகா போட்டுக்கங்க பச்ச மொளகா சுடங்கு அடங்னவாட்டி பூண்டு கொஞ்சோ லேசா வெங்காய போட்டு நல்லா வனக்கிட்டு நீங்க போட்றதுக்கு தாராளமா வந்து அர கிலோ தக்காளி போட்லா அர கிலோ தக்காளி வந்து நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி அதையு போட்டு உப்பு போட்டு மூடி வெச்சுருங்க ஸ்லோ ஃப்ளேம்ல்ல தக்காளி வந்து நல்லா கரையணு அப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கு உப்பு போட்டு நல்லா தொக்கு அந்த தொக் கு மாறி வருன்னு சொல்லுவாங்கல்லயா அந்த பதோ வந்ததுக்கு அப்றோ மேட்டுக்கு இப்ப நம்ம எல்லாமே கரச்சு வெச்சிருக்கோ இல்லயா புளிக் கரைச்சல்ல அதையு அதோட ஒன்னா ஊத்தி இன்னு கொஞ்சோ தண்ணி ஊத்திக்கங்க தண்ணி ஊத்திட்டு தண்ணி ஊத்திட்டு நல்லா தலப்புல தலப்புலன்னு கொதிக்கு நல்லா அந்த நம்ம போட்ட மசாலா எல்லாமே பச்ச ஸ்மெல் போணூட்டி நல்லா கொதிச்சோட்டி இந்த மீன கழுவி க்கற மீன எடுத்து ஒன்னு ஒன்னா எறக்கிருங்க எறக்
அப்டியே கொட்ட கூடாதுல்ல ஒன்னு ஒன்னாதா போட்டாதா
ஆமா ஒன்னு ஒன்னா போட்னு எடுத்து
ஏ அப்டியே போட்டா கொழம்பு செதறுமா இல்ல என்
இல்ல மேல பட மேல உங்களுக்கு இது பண்ணா காயம்
ஓ ஓகே ஓகே அந்த சுட சூடா இருக்குதுன்னா ஆ
சமைக்கும் போது நம்ம கேர்ஃபுல்லாவு சமைக்கணு இல்லயா ஏன்னா படிக்கிற பசங்க கையில பட்டிச் ச்சுனா எக்ஸாம் டைமா இருக்கு அதனால சொல்றே ஆ சேஃப்டி ரொம்ப முக்கியோ இல்லயா அதனால ஒண்ணு ஒன்னா ஒண்ணு ஒன்னா போட்டுக்கங்க அப்பற உங்களுக்கு ஒன்னன்னா போடும் போது பயமா இருந்தா ஒன்னொரு பீசா கரண்டில கூட எடுத்து போடுங்க இல்லன்னா அப் கிடிக்கு மாறி இருந்தா கூட எடுத்து போட்டுக்கோங்க ஒன்னு பிரச்சனை இல்ல போட்டுட்டு அடுப்ப நல்லா ஸ்லிம் பண்ணிருங்க ஸ்லிம் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க நீங்க நெறையா பேர் இருக்கீங்க அப்டின்னா தேங்கா சோம்பு
சோம்பு சோம்பு கூட போட்லாமா
அ தேங்கா சோம்பு மட்டு அதாவது ரொம்ப வேண்டா சும்மா ஒரு ஒரு பேருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா எங்கயோ ஒரு ஓரத்துல இரு
புடிக்காது
அப்ப ஒண்ணுல்ல இப்ப வெறு தேங்கா மட்டு அரைச்சிக்குங்க
தேங்கா போட்லாமா அ ஆம் சரிங்க
தேங்கா ஓட முந்திரி பருப்பு கெடைச்சிச்சுன்னா நீங்க போட்டுக்கங்க அப்டி இல்ல எனக்கு அது புடிக்காது அப்படின்னா கொஞ்ச கொழம்பு திக்கா வேண்ணா ரெண்டே ரெண்டு பொட்டுக்கல்ல சும்மா ஒரு பேருக்கு ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கல்ல போட்டீங்கன்னா நல்லா அரைச்சிரு அரைச்சட்டி இது நல்லா கொர கோரலுக்கு ஒரு ஒரு இந்த இது மீன் போட்டு ஒரு மேக்சிமம் ஒரு பைவ் மினிட்ஸ்கு அப்பறோ இந்த தேங்கா பேஸ்டையு அரைச்சிட்டு மறுபடி சிம்ல வச்சிருங்க நல்லா நீங்க சிம்ல வச்சீங்கன்னா அந்த எல்லாமே போயிடு பச்ச ஸ்மெல்லா இது ஒரு பைனல் டச்சா வச்சுக்கோங்க கருகப்புள்ள ஒடிச்ச நீளகுச் சி இருக்கும்ல்ல உங்கள்ட்ட அந்த குச்சியுமே அந்த கொழம்புக்குள்ள போட்ருங்க
ஓ அந்த குச்சியு போட்ணுமாங்க
அந்த நீளமா இருக்
தெரியுங்க தெரியுங்க நம்ம கறிவேப்பில கு வந்து அந்த குச்சில இருந்து அதுலருந்து கெள வந்துதா அந்த எல வரு அந்த நடுல இருக்க அந்த குச்சியு அதுக்குள்ள போட்டா அது சாப்புட்லாமா
அ சாப்புட கூடாது அதுக்குள்ள நீங்க போட்டீங்கன்னா அந்த ப்ளேவர் ஃபுல்லா அந்த ஆ அந்த ஃப்ளேவர் ஃபுல்லா அந்த கொழம்புல எறங்கிரு இந்த கருவப்பிள்ளையோட அந்தப்ப நீங்க சாப்புட போம்போது அந்த குச்சிய எடுத்து வெளில தூக்கி போட்டுறணு அது ஒரு மாரி சூப்பரா இருக்கு உ கருவேப்பிள்ளையோட ஃப்ளேவர் வந்து அப்டியே புல்லா என்ன பண்ணும்ன்னா எண்ணெ பிரிஞ்சு வந்ததுக்கு அப்பறமேட்டுக்கு லாஸ்ட்டா ஒரே ஒரு துண்டு சும்மா அந்த டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு துண்டு சின்ன வெல்லோ ஆட் பண்ணிட்டு கொழம்ப ஒரு கிண்டு லேசா கிண்டிட்டு மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு இந்த கொழம்ப வந்து அடுத்த நாள் தா செம்ம டேஸ்ட்டா இரு அப்பே நீங்க ஊத்தி சாப்பல்லா அத விட இன்னு அந்த கொ மீன் வந்து கொழம்புல ஊர்னதுக்கு அப்பறோ சாப்ட்டீங்கன்னா இன்னு செம்ம டேஸ்ட்
கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்
க்குவத்துல செஞ்சீங்கன்னா நீங்க பிரிட்ஜ்ல வச்சுட்டு ஒன் வீக் கூட அந்த ரொம்ப தாராளமா சாப்படலா சூப்பரா இருக்கு
மீன் கொழம்பு மட்டு அன்னைக்கு செய்ற டேஸ்ட்ட விட நம்ம எத்தினை நாள் களித்து சாப்பிறோமோ அதுதா டேஸ்ட்டாவே இருக்குங்க கண்டிப்பா அதுதா மீன்கொழம்புல எனக்கு புடிச் ச்ச ஒரு
ஆமா இதே ஸ்டைல் தா உங்களுக்கு வத்த கொழம்பு
சாப்ட
ஆமா நாங்க மண்சட்டிலதா வப்போ வறுக்கறது வந்து வேற ப்ராசஸ் அப்டியே ப்ராசஸ் அதுக்கு வந்து நடு பீஸா எடுத்துக்கோங்க அது வந்து எங்க அம்மா ஸ்டைல்தா நாங்க செய்யறது மெள அதுக்கு ரொம்ப சிம்பிள் மெளகா சோம்பு
பூண்டு அஞ்சே சாமான்தா அதுக்கு மெளகா சோம்பு உப்பு பூண்டு கருவேப்புல இது எல்லாத்தையுமே கருவேப்பில்லைய மட்டு வந்து நீங்க வந்து கடைசியா வச்சுக்கணு இது எல்லாத்தையு நா சொன்னது எல்லாத்தையுமே மெளகா வந்து நீங்க நா வந்து எல்லாமே அப்போதைக்கு சொன்ன
ஆ ஆ ஆ அதாவது இதுல்லா நா என்ன சொ சொன்னனா அ வறுத்த கொழம்புல்லா நீங்க எப்டி செ அந்த டிஷ் சொல்ல முடியுமா
புரில
வறுத்த கொழம்பு அந்த வறுத்த கொழம்புன்னா அந்த சின்ன சின்னதா கருப்பு கலர்ல என்னது அது குமா அது சுண்டலோ என்னன் தெர்ல அது வறுத்த கொழம்புல இருக்குமே வறுத்து வறுத்து கொழம்பு வறுத்து நம் வற்த்த கொழம்புன்னா நம்ம வந்து ஆ இப்ப எதாச்சு ஒரு கல்யாணம ஃபங்க்ஷன்ல அந்த மாரி நம்ம சாம்பார் வற்த்த கொழம்பா அது பேரு எனக்கு சரியா தெரியலே எனக்கு ஆ அது எப்டி செய்வங்க அது தெரியுமா உங்களுக்கு அத பத்தி
உங்ககிட்ட அதுக்கு எல்லா வத்தலு இருக்கணு இதே ப்ராசஸ்தா த தோழா மீன் கொழம்புக்கு வைக்கிற எல்லா பொருளுமே ஆமா இதே ப்ராசஸ்தா ஆனா என்ன உங்களுக்கு வந்து அதுல வந்து நாங்க தேங்கா பால் ஊத்துவோ இதுல நீங்க தேங்கா அரச்சு ஊத்துவீங்க அவளதா வித்தியாசோ அது ஆனா இன்னு சுண்ட சுண்ட எறக்கணு அப்டியே ஒரு மார் பேஸ்ட் மாரி வந்துரு அது உங்களுக்கு இதுனா கொஞ்ச லிக்விடா தண்ணி மார்ருக்கு அது பேஸ்ட் மாரி வந்துரு எல்லா வத்தலு நாங்க போடுவோ ஐயங்கார் வீடு மாரி ஆ கொத்த வத்த கத்திரி வத்த மா வத்த சுண்ட வத்த மோர் மொளகா வத்த எல்லா வத்தலு போடுவோ தோழா நமக்கான கால அகவாசம் முடிய போகுது சோ நம்ம இன்னொரு கால்ல கண்டிப்பா தொடரலாம் தோழா
ஆ கண்டிப்பா தொடரலாம் நன்றி நன்றி நன்றி
ஆ